வெய்ட்
சொல்லுங்க தோழி என்ன பண்றீங்க? ஹலோ கேக்குதுங்ளா? தோழி நா பேசுறது உங்ளுக்கு
ஆ கேக்குது தோழி. உங்களுக் கேக்குதா?
ஆ நல்லாவே கேக்குது தோழி இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசலாம் தோழி எதாவது தெரிமா சொல்லுங்க.
இது பண்ணிக்கலாந் தோழி
அப்டியா தோழி செரி ஆ செரிங்க தோழி சொல்லுங்க தோழி நம்ம எங்க விட்டுட்டோ?
தோழி ஏன் தோழி வந்து நான்வெஜ் சாப்ட்டவங்களுக்கு வந்து வெஜ் புடிக்க மாட்டீகுது என்ன கார் என்னா ரீசன்
அது ருசி அவுங்களுக்கு நாக்குல ஒட்டிக்கூந் தோழி. ஏனா இந்த காய்கறிகள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு காய்கறிகள்ல ஒரு ஒரு ருசி இருக்கு இல்லயா நா இப்போ நம்ம கறி எடுத்துட்டோ வெச்சுக்கோ ஆட்டு கறி எடுத்துட்டோ மாட்டுக்கறி எடுத்துட்டோ இதெல்லா ஒரே மாரி இருக்கு ருசி இந்த கோழிக்கறி மட்டுதா கொஞ்சோ ருசி கொஞ்சோ மாறி இருக்கு அது சாப்டும்போது ரொம்பவே சுவையா இரு க்கும் தோழி அது நம்மளுக்கு ஒரு தடவ நம்ம சாப்ட்டுட்டோ அப்டினா நம்மளுக்கு என்னனா அதுக்கு நம்ம ஒரு அடிக் மாதிரி ஆயிருவோ இதுதா நம்மளுக்கு புடிச்சிரு க்கு இத இது நம்மளுக்கு புடிக்ல அந்த மாரி நம்ம மைண்ட் டு நம்ம செட் பண்ணிக்கிறோ ஆனா என்னனா நம்ம ரெண்டுமே எடுத்துக்கறது ரொம்ப நல்லது காய்கறிகள்லியு ரொம்ப நல்ல சத்து இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஒ ரு இப்ப கீரைல பாத்தீனா ஒரு ஒரு கீரைல ஒரு ஒரு மாரி சக்தி இருக்கு இப்போ முருங்க கீரைகள்ல நெறயா அயன் சக்தி இருக்கு
நான்வெஜ் வெஜ்ஜ நான்வெஜ்ஜ விட வெஜ்லதா வந்து ச
ஆமா கரெக்டா சொன்னீங்க இப்போ நான்வெஜ்ல பாத்தீங்கன்னா நெறைய பேரு கொலுப்பல்லா சேத்து சமை ச்சுட்றாங்கல்ல அதனால அதுல நெறைய கொழுப்புல்லா வருது ஆனா ஒரு அளவுக்கு நம்ம நான்வெஜ் எடுத்துக்கிட்டோ அப்டின்னா நம்மளுக்கு அது ஒண்ணு பெரு ஆ கடையாது அதுலயு நறைய சக்தி இருக்கு அது ஒரு சில பேர் அது தோலோட இப்ப கோழி கரி எடுத்துட்டீங்கன்னா அப்டியே என்ன பண்ணுவாங்க தோளோட சமைப்பாங்க அது சாப்பிட கூடாது அதுல்லா நல்லது கெடையாது அதே மாதிரி கொழுப்பு இருந்துச்சுன்னா அதெல்லா நம்ம நல்லா சுத் தம் பண்ணி அத சமைச்சோ அப்டின்னா நம்மளுக்கு ஒடம்புல வெறு அந்த கரிங்ரதுதா இருக்கு நம்ம கொழுப்போட சாப்டும் போது நம்மளுக்கு அந்த கொழுப்பு நம்ம ஒடம்புலயே தா அது வரு அதே மாதிரியே ஆட்டுக்கறில பாத்தீங்கன்னா நர் றயவே கொழுப்பு இருக்கும் அது நம்ம என்ன பண்ணனுனா நல்லா சுத் வி வெறு அந்த மாரி அந்த பீஸ் மாதிரி அந்த மாரி சாப்டும் போது அதே மாரி அந்த பாயா சொல்லுவாங்க இல்லயா காலு அந்த பாயால கூட அந்த அந்த இதுல நறய சக்தி இருக்கு சொல்வாங்க அந்த அதுல வர இல்லயா அந்த தண்ணி மாதிரி பாயால அது ரொம்பவே ஒடம்புக் நல்லது கை கால்குல்லா நறய சக்தி கொடுக்கு அப்டின்னு சொல்வாங்க சோ அது அந்த மாரி நம்ம உணவு இப்போ நம்மளுக்கு பிடிக்குதுன்னு நம்ம அளவுக்கு அதிகமா அத எடுத்துக்கிட்டோனா அது லுவாங்கல்ல அமிர்தமு நஞ்சுனு சொல்லுவாங்க அளவுக்கு மீறி எடுத்துட் டோனா அது அப்டி சொல்லுவாங்க எல்லாமே ஒரு அளவுதா இப்போ இது நம்ம அசைவோ இருக்கட்டு
எங்க அப்பா வந்து நான்வெஜ் ரொம்ப விரும்பி சாப்டுவாராமா நான்வெஜ் எங்க ஹஸ்பண்ட் மார்தா ஏதுவெனாலுமே நான்வெஜ்தா
ம் ம்
வந்து அவருக்கு கொலஸ்ட்ரால் ஏறி அவங்க டாக்டரே சொன்னாங்களாமா இது அதிகமா வந்து கறி எடுத்துக்க கூடாது அப்படின் சொல்லி சொல்லியிருந்தாங்கலாமா
ஆ
அதேயு மீரி அவர் சாப்பிட சாப்பிடதா என்ன ஆச்சுன்னா அந்த ஆட்டோ டெக்னோ இந்த ஆட்டோ டேக்குன் சொல்லுவாங்கள அந்த ன்ற மாரி சொன்னாங்களாமா அதனாலயோ என்னமோ தெரியல எனக்கு ஆனா ர பிடிக்க மாட்டிகிது என் பிள்ளைங்களுக்கே குடுத்தாலே எனக்கு ஒரு மாரி எங்க வீட்டுக்கார திட்டவே என்ன நீ பழகுறனா எங்க பெரிய பாப்பாலா பாத்தீங்கன்னா வெஜ்ஜ விட நான்வெஜ்தா அதிகமா சாப்டு விஜ்ஜி அவங்க அப்பா மாரி அந்த அப்படியே உரிச்சு வச்ச மாரியே தொடாது ஆனா எங்க சின்ன பாப்பா ஆ எது குடுத்தாலு சாப்டு
ஆமா எப்பவுமே அது பெரிய பையன விட சின்ன கொழந்த கொஞ்சோ அறிவா இருக்கு எல்லா வேலையுமே கொஞ்சோ டக்க டக்கன்னு பண்ணு ஆ செரி ஃபஷ்ட் பொறக்கற கோழந்த பாத்தீங்கன்னா கொஞ்ச அது ஒரு வெகுழுித்தனமா இருக் ஓ அது பாத்தீங்கன்னா எது நம்ம கொஞ்ச ரொம்ப செல்லமாவே வளர்த்திருப்போ ரெண்டாவது பாத்தீங்கன்னா அதுவே வளர்ந்த மாதிரி இரு க்கு கொஞ்சோ அதுவே கொஞ்ச ஷார்ப்பா இருக்கு நீங்க அதுக்கு அதுக்க கம்பேர் பண்ணு போது ரெண்டு டாவது கொஞ்சோ வாலா இருக்கு ஆனா அது பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே மே எல்லாமே கத்துக்கு சீக்கிரமாவே இப்ப அதுவே அவ கையால சாப் ட்டுக்கு அந்த மாரி எல்லா ந றைய நானு இப்ப எனக்கு ரெண்டாவது இல்ல ஆனா நா பாத்தன்னா என் தங்கச்சிக்கு ரெண்டு குழந்தைங்க பஸ்ட் பாத்தீங்கன்னா அதுவு நல்ல உஷார் தா ரெண்டாவது பொண்ணிருக்கே அது அத விட ரொம்ப உஷாரா இருக்கு
கண்டிப்பா தோழி அது அப்டி இருக்கனால நால்லா பயப்படுவ தோழி ஓவ்வரு டைம் கறி சாப் கறி சாப்பலா ஏதா இருந்தாலு ஒரு அளவு தா சாப்பணு அதே மீறி சாப்ட கூடாது எங்க ஹஸ்பண்ட்லா பாத் த்தீங்கன்னா வந்து காலையு சாப்புடுவாரு மதியமு சாப்புடுவாரு நைட்டு பாத்தீங்கன்னா அந்த நூரூபாய்க்கு சில்லி வாங்கிட்டு வந்து வீட்டுல உக்காந்து சாப்புடுவாரு எனக்கு அது எப்டினா அந்த கறினால ஒரு பயோ தோழி ஏ
ஆமா அது நீங்க சொன்னீங்க இல்லையா தோழி உங்க அப்பாக்கு இந்த மாரி ஆச்சு அந்த மாரி சாப்பட கூடாதுன்னு சொல்லி கூட அவர் சாப்ட்டாருன்னு அது உங்களுக்கு எங்காவது மனசுல இருந்திருக்கு தோழி அதனாலதா உங்களுக்கு சரி நம்ம இது அதிகமா எடுத்துக்க வேண்டா இது நம்மளுக்கு வே நல்லது கெடயாது அப்டின்னு உங்களுக்கு மைண்ட்ல அது தோணிருச்சு அதனால நீங்க அந்த உணவே அவாய்ட் பண்ணி
இல்ல தோழி நா அத நெனக்கிறத விட அத ஏ தெரியல அதோட ஸ்மெல் எனக்கு பிடிக்க மாட்டேக்குது த நான்வெஜ்ன்னா கொஞ்ச தள்ளியே போயிட்ருக்கே அது எங்க வீட்டுக்காரு கூட ஒரு தடவெல்லா என்ன அழுக வச்சு ஊட்னாரு அப்பதா கல்யாண பண்ண புதுசு சு ஆட்டுக்கறி வாங்கிட்டு வந்து அதுல சில்லி போடுவாங்க தெரியுமா ஆட்டுக்கறில சில்லி போட்டு குடுத்தாங்க அப்ப வந்து நாங்க வந்து லவ் மேரேஜ்ன்றதுனால தனியா நாலாயிர பாக்கு ஒரு வீட பாத்துதா இருந்தோ அப்ப அவருதா பண்ணி குடுத்தாரு அது சாப்பட சொல்லி அந்த சிக்கன் சொல்லி கம்பேர் பண்ணி ஊட்டுனாரு அழுதுட்டே ஒரு மெரட்டு மெரட்டுனாரு பாருங்க ஐயோ போடா நானா ஓ வீட்லய இல்லடா சொல்லி னாலு போறண்டா எப்பா என்ன உடுடா சாமி அப்டின்னு சொன்னதுக்கு அப்றோ அதுலருந்து எனக்கு ஊட்ட மாட்டாரு
அத விடு சோ என்ன பண்றது ஒரு ஒருதவங்களுக்கு ஒரு ஒரு மாரி டேஸ்ட் இருக்கு தோழி அது என்னா பண்ணாது அது நம்மளுக் மாத்த முடியாது தோழி அது நம்ம சின்ன வயசுல இருந்தே அந்த மாரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்ச கொஞ்ச மாத்திர்லா ஆனா நம்மளுக்கு இப்ப நம்ம வளந்து டோ இப்ப ஏ நம்மளுக்கு புரிய வச்சு என்ன ஆகணு அப்டின்ட்டு சொன்னா அது நம்மளுக்கு செட்டாகாது இதுவே நம்ம சின்ன வயசுலயே சொல்லிருந்தாங்கன்னா அப்போ நம்ம இப்போ நம்ம அதிகமா நான்வெஜ் எடுத்துக்கிறோ அப்டின்னா இல்ல நீ வெஜ் எடுத்துக்கோ அப்படின்னு சின்ன வயசுலே இருந்தே நம்ம சொல்லி புரிய வச்சிருந்தோம்னா அது இப்பா அது நம்ம கேட்டுப்போ இப்ப நம்மளு வளந்துட்டோ நம்மளுக் கு அது நம்ம போர்ஸ் பண்ணியெல்லா இல்ல நம்மளா விரும்பி சாப்ட்டா மட்டுந்தா சாப்பட முடியு போர்ஸ் பண்ணா நம்மளுக்கு வாமிட் தா வரு ஏன்னா நம்மளுக்கு வந்து யாரையு சொல்லி அவ யாரு நம்மள வற் குத்தி சாப்பட வைக்க முடியாது
வீட்ல என்ன பண்ணுவாங்கன்னா எங்க நா வந்து எங்க வீட்டு வந்து சிக்கன் மட்டன் எடுப்பாங்கன்னு தோழி எங்க வீட்ல வந்து எங்க அண்ணனுக்கு ஏ கூட பொறந்த அண்ணனுக்கு சரி எங்க அம்மாவுக்கு சரி மட்டன் தா விருப்போ சிக்கன் சுத்தமா தொட மாட்டாங்க ஆனா நா அதே ஆப்போசிட்டு எப்படின்னா அவங்களுக்கு மட்டன் எடுத்தாங்கன்னா எனக்குனு தனியா அர கிலோ சிக்கன் எடுத்துட்டு வருவாங்க சாப்புட மாட்டேன்றதுனால எனக்கு வணக்கி குடுப்பாங்க நா சாப்டுவே அப்படியே பழகி பழகி பழகி எனக்கு அப்படியே ஓடிடுச்சி அதே நானு இந்த ஆட்டுக்கறி அந்த சிக்கன் இது பண்ணி குடுத்தாருன்னு சொன்னல சிக்டிபைவ் போட்டு குடுத்தாருன்னா அதோட டேஸ்ட் நல்ல தா தோழி இருந்துச்சு எப்படின்னா வாயில வைக்கயில அதோட டேஸ்ட் நம்ம நாக்கல ஒட்டுதுல
ஆமா ஆமா
அப்டின்மேல் நல்லாதா இருந்துச்சு ஆனா ஏன்னு தெரில அது இப்ப வரையுமே ஆனா சாப்படணும்னு தோணவே மாட்டது
அது நம்ம எப்படின்னா நம்ம மைண்டுக்கு இல்லல்ல இது நல்லதுதா நல்லாதா இருக்கு நல்லாதா இருக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு நம்ம மைண்டுக்கு நம்ம ஒத்து வைக்கணு ஐ இப்போ நம்ம மைண்ட்ல நம்ம இப்ப சொல்லுவாங்க இல்லையா நம்ம ஏதாவது நெகிட்டிவா நெனச்சோன்னா அ அது நெகட்டிவாவவே முடியு அப்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இப்ப நம்மள் ஒடம்பு சரி இல்ல அப்படின்னா இல்ல எனக்கு ஒடம்பு சரி இல்லைன்னா நம்ம சோர்வாவே இருப்போ அப்படியே படுத்துட்டே இருக்கணும்னு தோணு இதுவே நம்மளுக்கு ஒண்ணு இல்ல நம்ம நல்லாதா இருக்கோ அப்படின்ட்டு நம்ம நெனச்சோ அப்படின்னா அது நம்ம நம்ம மைண்ட்டு என்ன பண்ணு ஒடனே இல்ல நம்ம பாசிட்டிவா குடுக்கும் எனர்ஜி இல்ல நம்மளுக்கு ஒண்ணுல்ல நம்ம நல்லதா இருக்கோ அப்டின்ட்டு அந்த எனர்ஜில நம்ம என்ன பண்ணுவோ நல்லாதா இருக்கோ அப்படின்னு நம்ம நல்லா இல்லன்னா கூட அவ்வளோவா நம்மளுக்கு எனர்ஜி இல்லன்னா கூட நம்ம என்னா பண்ணுவோ நம்ம மைண்ட்டு சொல்றதுதா கேப்போமே இப்போ நம்ம நல்லாருக்கோ அது சொல்லிச்சுன்னா அவளதா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணுவோ எழுந்து நின்னு ஏதாவது சமைப்போ சாப்புடுவோ வெளில எங்காது போவோ
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி அதே மாரி நான்ல்லா நெஜ மாலுமே ஒரு கால்லே எந்திரச்சோன்னே ஒரு மாரி இருக்கு தோழி அந்த டைம்ல நா நெனப்பே ஏனு என்னா இன்னைக்கு ஒரு மாரி இருக்கே ஒடம்பு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பே அதுக்குள்ள தலைவலி வந்துரு அந்த படுப்பே ஆ ஒரு வேல பீவர் வந்துருமோ வந்துருமோ வந்து வந்துருமோனு நெனச்சிக்கிட்டே இருப்ப ஆனா பீவர் வந்துரு
ஆமா
ஏன்னு தெரியல நா நெனைக்கறதுலா அப்டி இப்டி
ஆமா அது நம்ம பாடி ஒடனே நம்ம என் னா இந்த ம இந்த நம்ம மைண்ட்ல நம்ம என்ன நெனைக்கிறோமோ அந்த பாடி அதுக்குதா ரியாக்ட் பண்ணும்மா நம்ம பாசிட்டிவா நெனச்சோனா அது பாசிட்டிவா நம்மளுக்கு எனர்ஜி தரும்மா அந்த எனர்ஜி வச்சு நம்ம ஏதாவது வேல செய்வோ சுறுசுறுத் தனமாவே இருப்போ நம்ம நெகட்டிவா யோசிக்கறம் போது அது நம்மளுக்கு ஒடம்புக்கு எனர்ஜி தராதா சிக்னல் குடுத்துருமா இல்ல இதுக்கு சரி இல்ல அப்டின்டடு
சரிங்க தோழி
அந்த சிக்னல் வச்சுதா நம்ம என்ன பண்ணுவோ நமக்கு ஒடம்பு சரியில்ல நம்ம படுத்துணு அப்படின்னு படுத்துருவோ அந்த மாரிதா நம்மளோட எல்லாமே நம்மளோட மனசுதா தோழி
கண்டிப்பா தோழி ஆனா நா வந்து இதது நல்லாவே வாட்ச் பண்ணிட்டே
ஆமா எனக்கே நெறையா நா வாட்ச் பண்ணல ஆனா எனக்கே சொல்லிருக்காங்க என் அக்கா எல்லா சொல்லுவா நீ எதுவுமே நெகட்டிவா யோசிக்காது பாசிட்டிவாவே யோசி எல்லாமே ஒனக்கு பாசிட்டிவாவே ஆக்கு நீ ஏ நெகட்டிவா யோக்குற அப்டின்னு சொல்லுவாங்க சரி இரு நானு அதே மாரி பண்ணே
அதே மாரி இன்னொண்ணு ஏன்னா நா ஆபரேஷன் பண்ணதுக்கு அப்பறோ நீங்க பெரியப்பா ஆப்ரேஷன் பங்கட்டாங்க என்னோட செகண்ட் பேபிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிதா எடுத்தாங்க திரும்பியு ஆனா வந்து து முதல் கொழந்தயு ஆப்ரேஷன் தா ஆனா வந்து மொ த கொழந்தைக்கு வந்து நா எதுவுமே யோசிக்கல் ஆ நல்லாய்டுவோ நமக்கு எதுவு ஆகாது நம்ம பிள்ளைங்க கண்டிப்பா பாப்போ அப்படின்ற மாரி யோசிச்சே ஆப்ரேஷன் த படுத்துக்கிட்டு அந்த ஆப்ரேஷன் பண்ற நேரத்துல யோசிக்கிறே அந்த மயக்கத்துல அந் கி எங்க சின்ன பாப்பா பொறக்கயில்ல அது ஏதோ கலர் கலரா ஒரு ஒலகத்துல போயிட்டு இருந்தே ஆனா வந்து அப்பயுமே அதா நெனைச்சே அ எப்னா அப்ப வந்து ஒரு ஆப்போசிட்ல நெனைச்சே இல்ல இந்த தடவெல்லா நம்ம உயிரோட இருக்க மாட்டோ அவ்ளோதா நம்ம குளோஸ்ட்டு நம்ம நம்ம ஸ்பண்ட் வந்து நம்ம புள்ளைங்கள பாத்துப்பாங்களா இல்ல ஒரு மார்கிர்க் வாங்குனா நம்ம புள்ளைங்க என்ன அயிடுமோ தெரிலயே அப்டின்ற மாரியே
இயெல்லா நம்ம மனசுதா இது எல்லா நம்ம மனசுதா எனக்கே அந்த மாரி வந்துச்சு
ஆமா அது ஏன் தெரியல அந்த ஆப்ரேஷன் தேட்டர்ல உக்காந்துட்டு அந்த நர்ஸ வேற போட்டு சித்திர விவாதப்படுத்துறே அந்த பொம்புல வேற ஏமா கொஞ்ச நேரோ அமைதியா இருங்கம்மா உங்களுக்கு மைக் ஊசி போட்டுருக்கோமா
ஹ நம்ம மனசுதா நம்ம மனசுல பாய்ந்துட்டே இருக்கோனா அது நம்ம ஏதாவது யோசிச்சிட்டே இருந்தா நம்ளுக்கு கனவுல வரு சொல்லுவாங்க இப்போ நம்ம மயக்க ஊசி போட்டுட்டாங்க நம்மளுக் இது அது ஒண்ணமே தெரில அந்த டைம்லயோ நம்ம ஏதாவது யோசிச்சுட்டே இருந்தோம்னா அத ரியாக்ட் பண்ணுவோ
கண்டிப்பா ஆனா அவுங்கிட்ட நா சொன்னே எனக்கு ஒண்ணுமே ஆகாதுல்ல சிஸ்டர் நா திரும்பி என் பொண்ண பாப்பெல்ல சிஸ்டர் என் பையன பாப்பெல்ல அப்டின்னு சொல்லி சொல்றே ஏமா உனக்கு மயக்க ஊசி போட்ருக்கோமா கம்முன்னு படும்மா அப்டின்றாங்க
ஹ
மொதல்ல ஒண்ணு ஆகாதுமா நீ பயப்படாதமா கண்ண மூடிக்கமா ஏதாவது ஒன்னு குளுர்ற மாரி இருந்துச்சுன் னா ஏங் கைய கெட்டிமா புடிச்சிக்க மாட்டறாங்க ஐயோ ப்பா
சேரிங்க தோழி நம்ம மீண்டும் பேஸ்லாம் தொடர்ந்து நம்மளுக் குடுத்த நேரம் முடிஞ்